அங்க எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு எப்டிருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்ல்லா எப்டிருக்காங்க அம்மப்பா எப்டிருக்காங்க
மதிய லன்ச்சு முடிஞ்சாச்சா
இல்லப்பா எதோ ஒண்ணு கொஞ்ச பாதி முடிஞ்சிச்சு பாதி உண்ணு இருக்கு அதுக்குள்ள சரி உங்க ஞாப பக வந்துச்ச சார் ஒரு போன் பண்ணி பேசலானுட்டு இப்ப லேட்டஸ்டல்லா வேற மூவிஸ்ல்லா வந்திருக்கு போயிட்டு வந் வரலா ரொம்ப நாள் ஆச்சுல நம்பலா வெள்ல ஒரு ட்ரிப்பாட்ட போய் அதனால தா சார் சினிமாகுனா போயிட்டு வரல ஒரே மைண்ட்டு வந்து அப்டியே இதுலயே வீடு சமையலு சமையல் கட்டு வீடு கிளீனிங்கு இப்டியே போறது ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது சினிமா கொஞ்ச வெளில்ல போயிட்டு வந்தா கொஞ்ச நல்லாருக்குன்னு இருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா கண்டிப்பா நானே ஏ ஹஸ்பண்டு சொல்லுவே ஏ பசங்க கூப்டுக்கிட்டே தா இருக்கா லீவி முடிஞ்சொன் அப்பா மூவி பாக்க போலா மூவி பாக்க போலாம்னு கூப்ட்டுட்டு தா இருக்காங்க ஆனா அவங்க என்னன்னா இப் இப்போது யோசிக்கிறது என்னன்னா நம்ம தனியா போலா சரிங்களா ஏன்னா இப்ப எல்லாமே வந்து இப்ப வந்து குழந்தைங்க பாக்குற மாதிரி மூவி வரல ஏன்னா கொழந்ங்களோட சேந்து பாக்கும் போது அவங்களுக்குள்ள சம்பந்தமான மூவி இருந்த தான நல்லாருக்கு பெரியவங்க பாக்கற மூவி செட் ஆகாதுல்ல கொழந்தைங்க கூட சேந்து பாக்கறது
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட்டு தா கொழங்தைங்களோட சேந்து பாக்குறது செட்டாகாது ஒன்னு இந்த பேட்ஸ்சு அப்பல்லா வந்துருச்சு கொஞ்ச நாள் முன்னாடில்லா நெறைய மூவிஸ்ல்லா வந்துருந்துச்சு குழந்தைங்க பாக்குற மாதிரி ஆனா இப் இப்ப வந்து நா என்ன சொ சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் மெய்னா வந்து ஹவுஸ் ஒய்வா இருக்கவங்களுக்கு வந்து வீடு அது இது இருக்கிறதுக்கு கொஞ்ச அப்டி நம்ம வெளில போய்ட்டு வந்தாலாவது கொஞ்ச ஒரு நாலு பக்க பாத்தா கூட கொஞ் கொஞ்ச மைண்ட் கொஞ்ச ரிலாக்ஸ்ஸாகு இதுவே மைண்ட்ல ஓடிங்கனே இருக்கிறதால எதுவுமே வந் து கரெக்டா அந்த இதுக்கு வரமாட்டேன்து எப்பப்பாரு அ சமை இருக்கிறது ஆ ஏழுந்துக்கிறது வீடு வீட கிளீன் பண்றது துணி துவக்கிறது சமைக்கிறது பசங்களா அனுப் இவரது இவர இவர பேக் பண்ண பண்றது இதுவேதா ஓடுது தவர கொஞ்ச நம்பளுக்கு கொஞ்ச லைஃப் கொஞ்ச நம்மளுக்க அ அட்லீஸ் ஒரு ரெண்டுஅவர் இல்ல மூணு அவர் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாரி ஆச்சுப்பா அதுக்குதா உங்களுக்கு போன் பண்ணப்பா
கண்டிப்பா கண்டிப்பா போகல ஒரு நாள் அவங்கட்ட கேட் கேட்டுட்டு சொல்ற நம்ம போலா ஏன்னா இப்ப நெறையா மூவிகள் இருக்கு ரீசன்ட்டா கூட ஒரு இப்ப த தாய்க்கிழவின்னு ஒரு பட வந்திருக்கு பாத் நீங்க பாத்துட்டீங்கல்லா பாக்கலையா
பாத்தம் பட அந்த மூவில எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது என்னன்னா லேடிஸ் வந்து தனியா இருக்க சப்போஸ் சேவிங்ஸ்ண்றது அவ்வளவு முக்கியோ நேத்து அதுல வந்து அவங்க நல்ல ஆ வள்ளி இந்த ரொம்ப ப பர்பெக்டா சொல்லிருக்காங்க அது வேற இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பத் த்திங்களா நம்மளுக்கு வந்து சம்பாறிக்கிறதுக்கு தா பிரீடம் வேண்டும் வெளியில போய் ஒரு வேலை பண்றது மத்த மத்ததுக்கெல்லா பாத்தன்னா ப்ரீடம் வந்து இன்னொருத்தர் கிட்ட கேக்கணுன்ற அவசிய இல்ல அதுல ஒரு டைலாக் போற அது சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த டை
ம் நா மூவி பாக்கல இதுக்கு தா போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க அப்பா சொன்னாங்க அதெல்லா ப நம்ம பசங்களுக்கெல்லா ரொம்ப போர் அடிச்ச நம்ம பாக்கலா அந்த படத்த பிள்ளைங்கல்லா பாக்காது மா போர் அடிச்சரு என்ன பாட்டி பேசிட்ருக்காங்கன் சொல் சொல்லிட்டு பொயிருவாங்க அதுக்காக தா டிலே ஆயிட்ருக்கே நானு கூப்டுகிட்டே தா இருக்குறே செரி போகலா இந்த வாரமாட்டு போகலானு நெனச்சிட்ருக்கோ நீங்க போனீங்கன்னா சொல்லுங்க நம்ம ஃபேமிலியாலா போலா
ஆ கண்டிப்பா கா நா பொயிட்டு வந்துட்டே இப்ப வேற எதோ ஒரு லேட்டஸ்டா ஒரு மூவி வந்துருக்கு ஃபேமிலியோட இல்ல இல்ல நா என்ன சொல்றேன்னா நம்ப நீங்க நானு இன்னோ நெறையா பேர் இருக்காங்கள நம்ப கேங்க்ல எல்லா சேந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜாலியா பசங்களா ஸ்கூலுக்கு பொய்ட்ட பிறகுதா ஏனா வீட்ல இருக்காங்கபோது பசங்கள வுட்டுட்டு போற அளவுக்கெல்லா நம்ளுக்கு அவ்ளோ இது இல்ல சினிமானிட்டு இல்லப்பா ஜஸ்ட் ஒரு மால் ஷாப்பிங் சும்மா வாங்கல்னா குட போய் ஒரு சுத்தி வந்தளவு கொஞ்சோ டிப்ரஷன் இல்லாம இருக்கு கொஞ்ச வெளியில போனளாவது கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கு எனக்கு என்னன்னா இது வந்து எப்டி தெரிமா இருக்கு அப்டியே சர்க்கிளா ஓடினு இருக்க மாதிரி இருக்கு நம்ளுக்குனு ஒரு லைஃப் நம்ப வாழுலயோ அன்ற மாதிரி ஒரு ஒரு டைம் எப்பயாவது ரேரா வந்து அந்த மண்டையில வந்து தட்டுது உனக்கு நீ எங்க போன பண்ண நம்பளு எது என்னா பண்றோ அதே மாதிரிதா எழுந்துக்கிறோ வேலய முடிக்கிறோ நெறையா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு போய் வா வாக்கிங் பண்றோ அதெல்லா பண்றோ தர நம்ப ஜாலிக்குனு நம்ப என்னா பண்றோ இதெல்லா ஏ மைண்ட்ல கொஸ்டினா கேக்குது அப்பதா நெனச்சே இதே மாதிரி நம்ப ஃப்ரெண்ட் இருக்கால அவகிட்ட பேசும்போது அவ ளு சொன்னா எனக்கு இப்டிதா தோனுது நீ வா ஒரு நாள் நம்ப ரெண்டு பேரு சேந்து வெள்ல போலானு நானு ரெண்டு பேர் போனா அது வந்து ஒரு நல்லா இருக்காது ஒரு கேங்கா நம்ப பார்ம் பண்ணிங்கின் போனா அங்க ஒரு கட் அடிச்சா நல்லாருக்கு நீயு கொஞ்சோ அத பத்தி திங்க் பண்ணு எல்லாரு பர்மிஷன் கேட்டுக்கலா பசங்களுக்கு ஸ்கூல் ஓபன் ஆவுட்டு ஸ்கூல்க்கு அம்சுட்டு நம்ப எல்லாருமே சேந்து ஜாலியா பொயிட்டு ஒரு ஷாப் பிங்கோ இல்ல ஒரு மால் இதுவோ மாலுக்கோ பொயிட்டு சும்மா ஒரு சினிமா அப்டி சினிமாவே இல்லயா சரி சும்மா அப்டியே ஒரு வாக்கிங் அட் அட்லீஸ்ட் எதுமே இல்லனா குட கோயிலுக்காவ்து வெளில பொயிட்டு வரலா அப்டின்டுனு சொன்னா அப்தா சொன்னாங்க ஒங்ககிட்டலா கேக்க சொன்னாங்க அதனாலதாபா ஒங்ளுக்கு ஃபோன் அடிடுச்சே நீங்க என்னப்பா சொல்றீங்க
ஆஹ் போலா பசங்க இப்போ ஒன் ஜூன் ஒன்னா தேதி ஸ்கூல் ஓப்பன்ல அதுக்கப்றோ போலாமா ஏனா அவங் இப்ப பைவ் டேஸ் எங்கேயு விட முடியாது வீட்டுக்கு வேற கெஸ்ட் வேற வராங்க அதனால அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ப ஒரு நாள் பொயிட்டு வரலா சரிங்ளா
உ புரியுது நா என்ன சொல்றேனா இப்ப ஸ்கூல் இங்க ஸ்கூல் ஓபன் ஆயிடோனா அங்க பொய்ட்டு ஒன் வீக் ஆகட்டு அவங்க நல்லா அதுல வந்து செட்டில் ஆகட்டு ஸ்டார்டிங்கே வந்து நம்ளுக்கு குடுத்துருவாங்க ப்ராஜெக்டு இந்த டைமுக்கு போனு இந்த வேன்ல ஏறுதுங்ளா கரெக்ட் போதுங்களா நம்ளுக்கு கொஞ்சோ அந்த வண்டி கொஞ்சோ நம்ளுக்கு ஒரு அப் அண்ட் டவுனா இருக்கு அது வந்து கொஞ்சோ சரி ஆய்ட்டோனே நம்ப பாட்டிக்கு நம்ப கெளம்பி நம்ம அதுங்க ஒரு ஸ்டெடியா பொயிருச்சீங்கனா வச்சுக்கோங்ளே நம்பளு கொஞ்சோ நிம்மதியா இருக்கலா பொயிட்டு நம் ப பாட்டுக்குே நம்ப பாத்துட் டு ஒரு ஜாலியா அவுங்களம வீட்டுக்கு ரிட்டன் ஆறதுக்குள்ள நம்ப வீட்டுக்குள்ள வந்திட்ற மாதிரி பாத் துகலானு இருக்கே நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா போகலா ஒரு நாளு அதே மாதிரி ஒங்ளுக்கு இந்த மூவின் சொல்றீங்கில்ல மூவில வந்து ஒங்ளுக்கு பிடிச்ச ஃபீமேல் ஆக்டர் யாரு
ம் எனக்கு வந்து பாத்தீங்ன்னா இந்த ரம்பா அதெல்லா நா நைன்டிஸ்ல தா இது பண்ணே இப்போ சிம்ரன் ரொம்ப அவங்களலா புடிக்கு இப்ப பாத்தீங்கன்னா நயன்தாரா ஓகே
ம் சேம் எனக்கு அதுதா சினேகா நயன்தரா அதுக்கப்றோ என்ன சொல்றது இவங்க ரம்பா விட தேவயானி ரொம்ப புடிக்கு எ நானு ஒங்களை மாரிதா நைன்டீன் கிட்ஸ் தா அந்த நடிப்பு வந்து நல்ல நல்லா நடிப்பாங்க அவங்க அதனால பிடிக்கு நயன்தாரா வந்து எனக்கு யாரடி மோகி மோகினில ரொம்ப புடிக்கு அவங்களோட அந்த ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அதே மாரி அவங்க டிரெஸ்ஸிங் சயி லு ரொம்ப புடிக்கு அதுக்கு கார்ண என்ன எனக்கு ட்ரெடிஷ்னலா டிரஸ் பண்ணிருந்த ரொம்ப புடிக்கு
நீங்க சொல்றது பாத்தே எனக்கு புரீதுப்பா ஆனா எனக்கு வந்து நயன்தாரவ வந்து நடிகையான்றத விட அவங்க போல்டுனஸ் ரொம்ப புடிக்கும்பா அது வந்து அவங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களே ஒரு பேச்சி சரி எல்லாத்துலயுமே அவங்க அந்த லுக்கு அதெல்லாம் பாத்தா அந்த கெத்து அட்டிட்யூடு அதெல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு யாருக்கு இது யாருனா என்னன்ன பேசி இப்ப அவங்க நான் கரெக்டா இருக்கன்னா நான் இருப்பேன்ற கேரக்டர்ல அவுங்க நடக்குற நட அது அப்ற வந்து நெறைய பாத்தவ உங்ககிட்ட நயன்தாரா கிட்ட அது இருந்துச்சி சிம்ரன் வந்து அந்த டைடங் வந்து டான்ஸ்னா ரொம்ப புடிக்கு சோ அப்பத்ல இருந்தே எனக்கு அந்த டான்ஸ்ல அவுங்க வந்து அவுங்க வந்து நின்னாலே ரம்பா வந்து எனக்கு ம் இந்த அஜித்து கூட ராசிய இருந்த மாதிரி பழய மூவிஸ்லா நடிக்க போம்போது ரொம்ப லைக் பண்ணி பாப்பே ரம்பா கிட்டயு அந்த க்யூட்னஸ் அந்த க்யூட் பேச்சி அதெல்லா அந்த நாட்டித்தன அதுலா இருக்றதால அவளயு அந்த வி ஐ பி படத்தெல்லா பாத்தீங்கனா அவ்ளோ நல்லா இருப்பாங்க அதெல்லா பாத்துட்டு இப்போ அந்த மாதிரி மூவிஸே போட்டா கூட நா வந்து ஒக்காந்து டீ வி இல்ல இன்னொரு வாட்டி அது எத்தின்வாட்டி போட்டாலு ஒக்காந்து பாக்றே அந்த மாதிரி ஆயிடுச்சு தவிர இப்ப இருக்க மூவிஸ் வந்து எனக்கு அவ்ளோ இதுவா வந்து எதுமே மெமரபுளா வச்சிக்கிலான்ற மாதிரி எதுமே இல்லப்பா உங்களுக்கு
கண்டிப்பா இப்போ எனக்கு இல்ல எனக்கு வந்து நா நீங்க சொன்ன மாணிக்கு அப்போ உள்ள மூவி தா இந்த மா யாண்டி குடும்பத்தார் அ சூரியவம்சம் அதுக்கப்புறம் விஜய் பட ஒண்ணு இருக்கு துள்ளாதே மன துள்ளும் இந்த மாரி மூவி தா எனக்கு அது வந்து ஞாபமா இருக்கு இப்ப உள்ள பட எனக்கு எதுமே ஞாபம் இல்ல
ஆமாப்பா என்ன பண்றது எல்லாமே அப்படிதா ஆயிடுச்சி எனக்கு இப்ப இருக்கிற பாட்டுங்க கூட ஒன்னொண்ணு புரிது ஒன்னொன்னு புரிலேப்பா அந்த காலத்து சாங்ஸ் எல்லா எடுத்துக்டீங்க வச்சிக்கோங்ளே எவ்ளோ வாட்டி கேட்டா கூட அதுல இருக்க இலக்கிய நய எல்லா செம்மையா இருக்கு அந்த பாட்டோட வரிகை இலக் கடம் அதெல்லா பாத்தா கூட செம்மையா ஒரு வர்ணிப்பாண்றதே ஒரு மே அது இது பன்லா அவ்ளோ அழகா எழுதிருப்பாங் ஆனா இப்போ பாத்தீங்க வச்சிக்கோங்ளே ஒண்ணுமே புரி புரிய மாட்டென்து ஏதோ டம டம டமன்னு சத்த வருது எ பண்ணுங்க எ பொண்ணுங்க பா பாடம்போதுதா ஓ இதெல்லா இதுக்க இந்த பாட்டுல்லன்ற மாதிரினு எனக் தெரிது தவர மொதல் எல்லா பாத்தீங்கனா அப்பிடி இல்ல அது ம்யூசிக் ஏத்த விட அந்த வாய்ஸ் வந்து அப்டியே எ எடுத்துட்டு வரது சூப்பரா இருக்கும் நல்லா என்ன சொல்றது கேக்றதுக்கு நைட் படுத் படுத்துட்டு கேட்க மோம்போது அதுலோட ரிலாக்சேஷனே வேறையா இருந்துச்சி
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெட்டுதா இப்போ ஒரு பட வந்திருக்கு பாருங்க ரீசென்டா அத படம் பேரு கூட எனக்கு தெரியாது ஆனா எ பொண்ணு எப்பம் பாத்தாலு பாடிக்கிட்டுருப்பா ஒரு க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வச்சி படம் எடுத்திருக்காங்ளா இப்போ படம் பேர் ஞாப இல்ல படிப் பொன்னு ஏறலேன்னு ஒரு படி எப்ப எப்பம் பாத்தாலு அது படிச்சிட்டே இருப்பா ஆம்மா அப்ப அப்படி பாட்டு படிச்சா எங்க படி பேரு அப்டினு சொல்லுவே அது அந்த பாட் அப்டி டைவட் படிப் பொன்னு ஏறலயே மண்டைல படிப்பு ஒ ஏர்லனு சொன்னத்துக்கு படிப்பு ஏறுது அப்டினு எ பொண்ணு படிப்பா பாட்ட ஏன்னா நா திட் ட்டுவேனு சொல்லிட்டு
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா பசங்களுக்லா இப்பல்லா வர பட ஐயோ இந்த காலத்துல்லா ஒன்னுங் கூட நா சொல்றனே அந்த காலத்தோட பாட்டு ஈக்வல் இப்ப பாத்தீங்னா அந்த காலத்து பாட் எடுத்து ரீமிக்ஸ் ஆட்ட போடுறாங்க ஒரு ஒரு மூவில பாத்தீங்கனா நெறைய மூவிஸ் பாத்தா அது மாதிரிதா போடுறாங்க ஏனா இவுங்ளால முடில ஆனா என்ன அந்த காலத்து பாட்டு எந்த கா காலத்துல போட்டாலு அது டாப் ஹிட்லதா இருக்கு தவிர இந்த காலத்து பாட்டா ஐயையோ கேட்க கூட முடில எனக்கு ஆன நீங்க சொன்ன மாதிரிதா இந்த பசங்க பாட்னாதா ஓ இந்த பாட்டெல்லா இருக்கான்ற மாதிரி இருக் கு தவிர அதுக்கு முன்னாடிலா அந்த பாட்லா இருக்கா இல்லியானு கூட நம்பளுக்கு தெரிய மாட்டேன்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி ஆனா என்னா அவங்களுக்கு அந்த வார்த்த குடோ எனக்கு ஃபுல்லா இந்த ட்ரம்ஸு சவுண்ட் அதெல்லா மொதல்லாம் பாத்தீங்னா அவ்ளோ மெலோடியா இருக்கு அந்த நைட்டு நைட் சாங்ஸ் ல்லா கேட்டீங்னா வச்சுக்கோங்ளே அவ்ளோ மெலோடியா இருக்கு இந்த நெறைய பாத்தீங்கனா இந்த மோகன் ஹிட் சாங் ஸ்லா கேட்டோனா அதெல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு அந்த மாதிரில்லா நெறைய நானு கேட்ருக்கே சாங்ஸீ இதெல்லா ஆனா அதெல்லா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸு ரிலாக்ஸ் செம்மையா குடுக்கு பாட்டு போட்டுட்டு எனக்கு வந்து இப்ப வீட்ல மத்திர யாருமே இல்லனாக் கூடோ பாட்டு போட்டுட்டு நல்ல சாங்ஸ் நம்மளுக் பிடிச்ச சாங்ஸ் வச்சிட் சமச்ச வச்சுக்கோங்க அது பாட்டு பாடிக்கிட்டே கேக் சமையல் பண்றது கூட தெரியாது அவ்ளொ ஜாலியா பண்ணிணே இருக்கும்ப்ப பா உங்ககிட்ட பேசனதுல பாத்திங்கனா நானு ஃபுல்லா டியே நைன்டீஸ்ல பொயிட்ச்சி ஏ மைண்டு ஃபுல்லா அந்த சாங்ஸ்ஸு அதுல ரொம்ப சந்தோஷம்பா உங்ககிட்ட பேசுனதுக்கு
கண்டிப்பா எனக்கு அப்டிதா தோணுது நன்றி
ஆ